ம்
என்னாட பண்றா நேர்த்திக்கா
ஆஹ் அதா சொன்னே எத்தன வாட்டி சொல்றது
ஏய் நான் வந்து இப்போ வந்து ஆஹ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தே ஃபோன்‌ பண்றான்
உம் நா பண்ணா அவேன் ஏத்திட்டானா ஆப் ப அவேன் ஃப்ரெண்டு ஒருத்தே காலைல வந்தானே நம்ம கூட
யாருயா அவனா அவேன் இவன்ட்டருந்த ஃபோன் பண்ணா எடுப்பா இல்லனா ஃபோன் பண்ணி ஏத்து இந்த மாரி சொல்லுவோ ஏற்கனவே புஷ் பண்றானு
ஏன் அவேன் முன்னாடி ஏத்துரதுதானே சும்மா தானே இருக்கான் வீட்ல
சும்மாதாருப்பா ஏ போடா நா அப்பல்லா பண்றேன்னுவா நம்மாலு கொஞ்ச ஷை டைப்பு அப்டி இப்டி அவேன் பாத்தேல தேட்டர்ல பேசினேருந்தா பாத்தேல உனக்கு எப்டி இருந்து நானு அப்டி தா நெனைச்சே ம்மால இவன் வேற பேசினே வர்றா என்னா ஆவப்போறானு தெர்ல திட்டப்போறாபொலக்குனு
அப்றோ என்னா சாப்ட்ட
வீட்ல சாம்பாரு என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க நல்ல எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணானு தேட்ருலா சேரி நம்ம பைய கண்ட்ரோலியே இல்ல சேரி நானு கம்முனு ஃப்ரீயா வுட்டே சேரி நீ கேட்னு இருக்க போலன்னு நா வுட் போ
ஆஹ் அப்ரோ நாளைக்கு என்ன கத திங்க கெழம நா லீவ் போட்டுட்டா அப்போ
டேய் நாளைக்கு ஞாய் த்து கெழம தான
திங்க கெழம லீவ் போடடானு கேட்ட
பாத ஆஹ் லீவ் போட்ரு போட்ரு
போய் நா பேங்க் என்ன கதனு போய் பாத்துட்டு வரலா
நேது உனக்கு வந்து பாஸ்புக் க்கு அந்த மேரி எத்துக்கோ பாஸ்புக் எத்துக்கோ அட்தது போட்டோ எட்த்துக்கோ இல்லன்ன என்ன பண்றதுமா திங் கெழம கால்லங்காத்தால பொய்ட்டு ஆறுமுத்த பாரு அவ்ருகிட்ட போயிட்டு என்ன என்ன வேணுனு கேட்டுக்கோ இந்த மாரி பேங்க் அக்கவுண்ட் ஏ டி எம் கார்டு ஓப் ஏ டி எம் கார்டு வந்து ஓபன் பண்ணும்
உஹம் உஹம்
அது மேறி கேட்டனா அவ சொல்லுவாரு என்ன ந எத்துக்கணுன்னு
ஆஹ் எப்டி ஒரே நாள்ல ஒரே நாள்ல ஆஹ் காஸ் சொல்வ
ஒத நல்ல
னால ஒரே நாள்ல அத கே விட்டு விட்டு கேக்குதா இப்போ ஓகேவா
ஆஹ் இப்போ ஓகே
உஹம் ஒரே நாள்ல இப்ப வாங்க முடிமா சி வ வ வாங்க முடியுமான்றே பாரு ஓபன் ஓபன் பண்ண முடியுமா ஒரே நாள்ல ஜிப் பே
ஜி பேல்லா ஓபன் பண்ணலா போயிட்டு ஏ டி எம் கார்டு வாங் ஏ டி எம் கார்டு கொடுப்பாங்கலா தெரில ஏ டி எம் கார்டு ஏ டி எம் கார்டு அத தெரில ஏ டி எம் கார்டு எப்போ வருதுன்னு தெரில ஏ டி ஏ டி எம் கார்டு வந்தா தா ஆக்டிவேஷன் பண்ண முடியு
ஏ அதா சொன்னியா ஏ டி எம் கார்டு இல்லாம ஓபன் பண்ணலான்னு ஆ போஸ்ட் ஆபீஸ்ல போடனும்னான்ல அது என்ன பண்ணனு
கிடையாத்துக்குன்னு காலங்காத்தால பதினொரு மணிக்குது அதுக் அதுக்கொண்டி போடனுபோலக்குது இனி காலேஜு
என்ன பண்ணலா
போயிட்டு ஆதார் கார்டு எடுத்துகுன்னு இந்த மாதி ஜி பே அக்கௌண்ட் ஓபன் பண்ணனு காடு மதி
ஆ
ம் இப்ப எல்லா பசங்களு யூஸ் பண்றாங்களா அதுலே வுடு கேட்டா சொல்லுவாங்க
ஓஹோ ம் சேரி சேரி
அதனாலயே நம்மளுக்கு ஈசியாகு
ஆ போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபிஸ்ல இருந்து ஓபன் பண்ணலாம்ல
ஆமா
ஆ
அது வந் வந்து எனக் எனக்கு தெரிஞ்சி ஆதார் கார்டூ
ஆ
ஆதார் கார்டு இருந்தா போதுன்னு நினைக்கிறே எதுக்கு நீ எடுத்துணுவா அத பத்தி பேசலா அங்க
ஏய் ஆ ஆமாண்டா ஆதார் கார்டு இருந்தா ஓபன் பண்ணிடலா அப்பறமா இந்த பேங்க் தா இந்த கொஞ்சோ ஃபால்ட்ல இருக்குது அந்த பேங்க் வந்து ஒரே நம்பர்ல மல்டிபிள் அக்கௌண்ட் லிங்க் ஆயிது
போயிட்டு கொஞ்சோ மாத்தணு ஏதோ எழுதி கொடுக்கனு இந்த மாதி
அத மட்டு மாத்திடோன்னா அது எத்தன நாள் ஆகு அது எழுதி குடுத்துட்டு மாத்து கூட
அது தெரில பேங்க்ல இந்த மாதி நம்பர் சேஞ்ச் பண்ணும்னு கேளு அதுகிட்ட மாயமுட்ரி கேளு இங்க அவரே மத்த டீடைல்லா சொல்லுவாரு
ஏ இன்நேரத்துக்கு பே போன் பேசிட்டே விழுதுருப் பேண்டா கீழ கரெக்டா இறங்கி வரே அப்டியே செருப்பு வழுக்கி விட்டுசிடா
கல்லந்தைக்கல ஆ
ஆ
அந்த தள்ளிக்கிட்டதுப்பா
ஆ ஆ ஆ
ம் சரின்னா இந்த தகுன்னு பைய என்னா அல்லே தவட மாட்டா கேம் கேம்மா ஃபுல்லா ப
ஆ ஆ
உன்ன எஃப் எஃபு லைக்குதான இது ஒன் நாள் ஆச்சுடா
உம் உம் வேற என்ன பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண முட்ல எல்லா கா காஸ் சாம்பாரித்க்கு வாராங்க நம காஸ் செலவு பண்றதுக்கு பாதுனேறோ
பக்கவமாறா உதயாண்டு எவுள்டா டாப்பப் பண்றா அ ஒ - ஒ - ஒ - ஒ - ஒன்கே ஒன்கே ஒன்கே பண்ணுவானா
ஆஹ் அவன்ட்டதா இடுக்கு கன்ஃபாம் ஓன் எஸ்ஸேலா அதுக்மேல பண்ணிட்ருப்
எப்புட்றா அவனுக்கு எது நீ
டூ கே த்ரீ கே மேல போய்ட்னிக்குது அவுங்கலுக்குலா
மூடுஸ்சியா
ஆஹ் இதாட்ட எனெக் தெர்ஞ்சே மூணு மூணு மந்த்லி கிட்ட போட்டான் மூணு மூண் லட்ஸோ
யாரி கெட்றா யாது யாரு பண்றா
அவுனுதா பண்ணிகிறான்
அவனே பேமெண்ட்டு காஸ் சேத்து வச்சு போடுதானா
அவ ரன்னா ஏர்னு எனுக்கே தெர்லபா
ம் சே உடு ன் நம்ளுக் எதுக்கு டாப்பப் பண்லாமுன் சொல்னு நாளை சொல்லுவோ அடே இந்த மார் பேஸ்னதுக்குலா டாப்பப் பண்ணிகிட்டா ஐடியு டும்மேட்டெல்லா வாங்க மாட்டானுகோ ஏ டாப்பப் பண்ணது நாளாவது சொன்டி அ அதா நை எது தெமா வச்சியோ சும்மா ஒரு நியாகுமா வச்சிக்லா எஃபோ ஃபோலான்னு ஒரு ஐடி புரிதா இல்லயா இப்ப நம்ம ஒர் ஃப்ரீ ஃபயது அப்புல்லா ஓல்டைடி
ஆமாமா ஆமா ஆமா ஆமா ஏ இது வச்சுகிறா அது வெக்காதடா
ஆஹ்
இதந்த வெக்காத இத வச்சகோ நானு தா விளாடுவ அப்பப்போ விளாடுதுனா நானு இல்ல விளாடிகிற
நா எஃப் எம் டே இதுல்லா விக்க மாட்டே எதுமே பண்ண மாட்ட என்னயா ஃபு ஃபீஸ் பேல ஃபுல்லா ஓர்த்த எப் இப்ப நா எதாது சும்மா அங்கங் கம்முன்னு இருப்பனா தல ஃப்ரீ ஃபர் ஆடுவ தல சின்ன பசந் தோர்தா அப்புதாடாருக்கு ஒர் த் படிக்கு ஆறாது படிக்கு வாயா ஒன் வெசஸ் ஒன்னு அ லே நா எப் பா நா என்க் தெரியாது பா இந்த மார் கேம்லா தெர்யாதெ கேம்லா ஆடத்தெர்லனு நம்ளோ பில்டப் குட் த்துட்டு வர வேண்டா
நா பாரே இங்கேம் டெலிப் பண்ற போற பாரே மைண்டே அதா ஆனா இப்ப அதும் விள்ளாட்றதே கெடாது இந்தாப் பு இந்த அப்பு எப்பயேத்தனோ அப்பள இருந்து கேம் விளாட்றது கெடயாது நானு காலேஜ்ல தா விளாட்றோ
கேம் வந்து எப்ப சொல்லு எனக் ரொம்போ டென் சன்னாந்தா வச்சிக இந்த கிரிகெட் கேமு ட்டெச்சிதா ஃபோன்லெயே ஆஃப்லைன்ல கூட வெள்ளார்லா ஒண்ணில்ல பாத்துகின்னு போர் சிக்ஸ் சும்மா அடிக்றமாரி பேட் மெ பேட்டிங் குடுப்பானுங்கொ அதுல சும்மா நம்ம வந்து சும்மா பேட்டிங் பண்லா ஆஃப் சேய்ல லெக்ஸைலன்னு
பேட்டிங்க போட்லாம் பௌங்லிங் போட்லாமா
ஆஹ் பேட்டிங்கு பேட்டிங் பௌவ்லிங் போட்லாம் பௌலிங் வந்து ஸ்கிப்பு குடுக்லா வீடியோ வீடியோ ஸ்கிப்பு குத் தர வச்கியா நம்பு வெதும் பேட் டிங் மட்டும் தேவைப்பட்டா பேட்டிங் மட்டு எத்துக்கலா
ஃபீல்டிங் ஃபீல்டிங் லப்பாம்ல எதா பீல்டிங் யூட்டிங்கு
புதிலெ
ஃபீல்டிங் கீப்
பீல்டிங்ல்லா பண்ண முடியாது அதுல சும்மா ஆஃப் லைன்ள வேல நல்லா சொ ஆஹா அதுலால்ல அது தானே வேறமாரி ஆப்லா நற்யா இருக்கும்
ஆஹ் நறய கேம்லா இருக்குது ஆனா ஒர்ஜில் இருக்க மேரியே இருக்கு மேடா ஃபுல்லா ஆஹ் டிம் போட்டே டீம்லா க்ரியேட் பண்ணி டீம் போட்டத ஆரம் உனக்கு ஒரு டீமு எனக்கொ டீம் செட் பண்ணி நீயு நானு விளாடிக்
ஆஹ் அந்த ஆஹ் அந்த மாரி கூட இருக்குது அது வந்து நம்போ வந் து ஒண்ணு இல்ல இப்போ நீ வந்து சி எஸ் கே நா ஆர் சி பி ன் வச்சிக்க நம்ப டீம் வச்சு ஏல எடுக்குற இப்ப இந்த பிளயர வந்து நீ எத்துக்கலாம் அந் இப்போ எத்துக்குலாம் ஏல எடுப்பாங்க பாத்தியா
ஆஹ்
இப்போ வந்து எம்எஸ் தோனி வந்து ரெண்டு கோடி மூணு கோடிணு
ஆஹ்
நான் நானும் என் பிரெண்டு எல்லாம் காலேஜ்ல இப்பயடிதான் விளாயாடுவான்
ஆஹ் ஆஹ்
அடே உனக்கு வந்து அவன் அவன் வந்து ரோகித் சர்மா
ஆஹ்
ரோஹித் சர்மா வந்து எவ்ளோ பெட்குத்தாலும் அவ போயேப்பான் எனக்குக்கு இதும் மத்த அமௌண்ட போ அதவரைக்கு விஷயமாக்கே
ஆஹ்
நெக்ஸ்ட் விராட் கோலி எல்லாம் அவவள வாங்கட்டம் நம்ளோய அப்டியே போயிட்டே இருப்பான் நம்ம வந்து எம் நம்மளும் அதே மாரி குழா மி குத்துக்கிட்டா இரு ஒருத்தன் ஒருத்தன் என் ஃப்ரெண்டு் வந்து ஒரு ஆள் வந்து வருவான் நான் விராட் கோலி பேன் பா ந விராட் கோலி அதேமாரி சொல்லுவான் அவனும் பெட் பண்ணுவான் பெட் பண்ணிணை இர்ப்பான் அவனு அதே மாரி பெட் பண்ணி எவ்ளோ புல்லா முடிப்பான் நாங்களும் ஒரு காலேஜ்ல எப்டி ந நான் வந்து சி எஸ் கா னா ஒருத்தன் ஒரு ஆள் வந்து ஆர் சி பி உன வந்து எம் ஐ இந்த மூணு பேர் தான் சண்டே கொஞ்சம் ஃபிரண்டு ஜாலியா போயிடுவோம் இந்த மாரி தோத்துச்சுன்னா கூட நான் அப்டியே ஜாலியா பேசிப்போம் ஒன்னும் அது சையல்லா ஒன்னும் ஆக்ஷ்ன் எல்லாம் கிடாயது
ஆஹ்
பரவால்ல நல்ல பிளேயர்ஸ் சும்மா அப்டியே நாங்க ஜாலியா விளாயாட்னு இப்போம் இப்ப எங்க எவனும் ஃபோன் பண்ணி எடுக்குதுலயா ஒண்ணு அப்டி இப்டி ஜாலியா வேலைக்கு போயிவாங்க போல பாவோ
உம் ஆமா நீ அ ஒ ஃப்ளிப்கார்ட்ல ஏதோ எச் ஆர் கிட்ட எதோ குத்துடு வந்த பாத்தியா எதோ ஃபாம் மாரி ஃபில் பண்ணியா
எப்பா
அதான் நீ நம்ம ஃபிலிப்கா வேலைக்கு போம்போது குத்த
டேய் அது வந்து ரெஸ்யூம் டா ரெஸ்யூம் டா ரெஸ்யூம் டா அவன் கூப்ட்டா கார்ட்ல நா வேலைக்கே போபோறதுல்ல எதுமே ஆயத்தெட்டு பிரசன்ன ச்சனை போயின்குது இதுல ஆவதால போயிட்டு எணுக்கு ஒரு நாலு பிரச்சன கொட்த்துட்டு எதுக்கு நாம தலைல ஒரு நாலு பிரச்சன சுத்திநுருக்கணும்
ஓ அப்டின்றியா
ஆமா
ஆஹ் ஆனா நீய நீஏ அது மாரி பண்ற நீயா
என்து ஏது சரி பேமெண்ட் போதுங்கள பேமெண்ட் போதனா தலைவலிடா அது உனக்கு ஒரு நம்மப வந்து ஒரு நாள் நம்மபா வ ஒருத்தக்கு போன் பண்றோம் ஒரு நாளைக்கு
உஹம்
இப்ப அதே ஆளு எத்தனி வாட்டி பண்ணுவா நீ சொல்லா இப்ப நீ ஒரு ஆள் பண்ட்டே அவனுக்கு நெக்ஸ் அதே காஸாதணும் எது த்தென் பேர் அவன்கிட்ட நம்பர் வாங்கிட்டு போயிருப்பாங்க
ஆஹ் உஹம்
ஆஹ் அதனாலயே நிறைய பேர் பண்ணுவாங்க இப்ப நிறைய பேர் ஆச்சுன்னே இருப்பாங்கோ சரி இவன் எடுக்குராணா இல்லயா எடுக்குராணா இல்லலைன்னு
ஆஹ்
அதனாலயே பொய்நெருக்கணு நேர்யவாட்டி சேல நேரத்துல நமக்கு தலைவலி வேணானனு ரொம்ப போய்நேக்கும் ஆஹ் ஒரு சும்மா நம்ம இப்படி பேசனாவேப்ப இது பண்றாங்கோ அதனாலே சரி நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை நம்ம போனோமா நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்தலாம் ச்சமா வந்தமா அப்படினு தான் நல்லா இருக்கும் எவ்ள உனக உனக்கு செய்ய தெரியும் இந்த வேலை கொட்தாங்லா கர்ட்டா முச்சோம் ஆ அவ்ளோதா நானும் வேல முட்ச்சிட்டான் அவ்ளோதா நான்னு கிளம்றே போய்ட்னே அவ்ல்தா அந்த மாரி ஒரு டார்கெட் வச்ச ப ங்கும்
பாக்றதுக்குள்ள கட் ஆயிடிச்சி கே எப்படிக்குா உந்தாபா உனக்கு வேலை இன்க்கு அதான் மு போய் நேக்கலாம்ப்பா
ம் ம் செர் செரி அப்ரம் பண்ட்டா செர் செரி அப்ரம் பண்டா